ம் நல்லர்க்கீங்ளா
ஆ நல்லாருக்கன் தோளி நீங்க நல்லாருக் கிங்ளா இப்ப முந்ரைய பதிவுல வந்து வேலக்கி போன அனுபவத்த பத்தி பேஸ்ணோ ஆஹ் சொல்லுங்க நீங்க சொல்லுங ஏதோ சொல்ல வரீங்க
அ ஆமா ஈங்க வந்து ப்ப வேலக்கி போறோல போறதுல இந்த இருசக்கர வாகனங்கள் நீங்க உங்கள் ட்ட இருசக்கர வாகன இருக்கா இருது நீ என் ட்ரைவ் பண்ணி வண்டி ஓட்ட தெரியுமா ஒங்ளுக்கு
ஆஹ் நான் ஓட்டிருதா
ஆஹ் சேரி அப்ப ஒங்ளுக்கு தே அதுக்கு தேவயான லைசன்ஸு ஆர்சி புக் எல்லாமே உங்கள்ட்ட எல்லாமே கரக்டா வெச்சிருக்கீங்ளா இரு
ம் ஃபஸ்டு நா மொதல் மொதல்ல வந்து வண்டி ஓட்னதுன் பாத் திங்னா ரெண்டாயிர்த்தி பதி பதினொன்னு பன்னண்டு அந்த நேரத்துல தான் அப்போ கத்துக்கிட்டு இப்போ கத்துக்கறதுக்காகவே எங்க வீட்ல வந்து சும்மா ஒரு சின்ன எக்ஸல் மாரி வாங்கி குடுத்தாங்க காலேஜு படி ஃபஸ்ட் இயர் படிக்கிற நேரத்துல வாங்கி குடுக்கும்போது நம்ப வீட்லயே ஓட்டி பழகிகிட்டோம் அப்ப எனக்கு பதுனேழோ னேழு வயசு முடிஞ்சு இப்ப பதினெட்டு வயசு அப்போ தான் ஸ்டாட் ஆனுச்சு அப்ப நா ஒடனே என்ன பண்ணிட்டேனா எல் எல் ஆர் அப்போவே எடுத்துட்டேன் பதுனெட்டு வயசு ஆரமிச்சோனே எல் எல் ஆர் எடுத்துட்டுதான் அந்த ல்ல இதே கத்துக்கிட்டேன் எம் அந்த டூவீலரே கத்துக்கிட்டே கத்துக்கிட்டு நல்லா ஓட்டிட்ருந்தேன் அப்றோம் பக்கத்து வீட்லேலாம் வண்டி குடுப்பாங்க அதல்லாம் ஓட்டி ஓட்டி பாப்பேன் பாத்தோனா அப்றோ அலுவலகத்துக்கு போகணும் அப்ப ரெண்டு பஸ்ஸு ஏறணும் அப்டிங்குற ஒரு செரமோ வந்தோனே நானும் அப்பதான் சம்பாரிக்க ஆரமிச்சன் ஒரு அப்ப மாசம் ஒரு ஐயாய யம்மோ என்மோ சம்ளோ வாங்கிட்டு இருந்தே அந்த நேரத்துல ஒரு டூவீலர் நம்ப எடுத்தர்லாம் அப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு குழு லோன் மாரி கெடச்சிது ஒரு முப்பதாயிரம் கெடச்சிது அத எங்க அம்மா எனக்கு வாங்கி குடுத்தாங்க அதுல வாங்கி ஒரு இருவதாயிரமோ இருவத்தி அஞ்சாயிரம் போல முன்பணமா கட்டிட்டு இ எம் ஐ நா கட்டிக்கிறமா அப்டின் சொல்லிட்டேன் அப்பதான் மொதல் மொதல்ல நா வண்டி எடுத்தேன் இருவத்தஞ்சாயிரம் முன்பணம் கட்டிட்டு ஒரு மாசம் ஒரு மூவாயிரம் கட்ற மாரி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கட்ற மாரி ஒரு வண்டி எடுத்து ஓட்ட ஆரமிச்சேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதுனெட்டா பலு பன்னண்டோ என்னமோ லைசன்ஸ் சு எடுத்துட்டேன் இன்ன வரயும் நா ஓட்டிட்டு இருக்கேன் இப்ப இதோட ரெண்டாவது வண்டி நா மாத்திட்டேன் அது மாதிரி வண்டிங்குறத அத ப்ராப்பரா எல்லாமே எடுத்து நா ஓட்டிட்டு இருக்கேன் நீங்க லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்ளா
ட எல்லாமே இருக்கு நானே லைசன்ஸ் எடுத் துட்டே நா ஒரு வண்டி வாங்கி இப்ப ஒரு மூணு வருஷம் ஆகுது அஹ் என்னோட சம்பாத்தியத்துல வண்டி ஓட்டுவேன் அஹ் கல்லூரி படிக்கையிலேந்தே வண்டி ஓட்டுவே சிலதலாம் ஓட்டுவேன் எனக்கு எங் அப் பா வந்து தனியா குடுக்க மாட்டாங்க அ ய பயப்புடுவாங்க ஒரு மாரி அதுனாலயே நா அந்த வீட்டுக்குள்ளேயே ஓட் டிட்டு அப்பா இல்லாத நேரத்துல தெரியாம அண்ணனோடத எடுத்து ஓட்றது இப்டியே இருந்துட்டேன் அதுக்கப்பறம் இங்க வந்ததுக்கு அப்பறோ தான் பாத்தே எல்லாருமே ஸ்கூலுக்கு போயி எங்க பாப்பாலாம் போய் நடந்துதான் போய் அழச்சிட்டு வருவே அப்பறம் பாத்தா சைக்கிள்ல ஒரு லேடி பெட் சைக்கிள் ஒன்னு வாங்கி குடுத்தாங்க என்னுடைய பெறந்தநாளைக்கு என்னுடைய கணவர் வந்து பரிசாக குடுத்தாங்க அத அதுல போய் அழைச்சுக்கிட்டு பாப்பாவ அழைச்சுக்கிட்டு அப்டியே வருவே அப்பறோ நா கொஞ்சோ நாட்கள் நடந்துச்சு நானு ஒரு தொழில் ஆரம்பிச் சு இந்த மாரி ஆன்லைன்ல சமூக வலைதளத்துல ஒரு இந்த மாரி ஒரு ஆடு ஆரம்பிச் மாரி ஆரம்பிச்சு போயிட்டு இருந்துச்சு என் பாப்பாவோட கை சரியில்லாதனால என்னால வந்து அத வந்து மேற்கொண்டு பண்ண முடில அதனால அத விட்டதுனால அ அது தொழில்னா அதேதா உங்களுக் கு விளம்பரப்படுத் தல் மாதிரி மார்க்கெட்டிங் பீல்டு தா மார்க்கெட்டிங் பீல்டு தா இது வந்து எப்டின்னா இங்க வந் வந்து வேர்ல்டு வயடு பண்றது தா உலக ஃபுல்லா வந்து பண்றது எல்லா வந்துனா நாடு நாடு நாடு டு நாடு வேற நாடு லிருந்து ஒவ்வொரு நாளிலே பண்றது உள்ளூர் இது க கெடையாது அதனால நானு சிங்கப்பூர் மலேசியா இது மாரி இரண்டு வெளிநாட்டுக்கு என்னோட அனுபவொனால இதன் மூலமா போயிட்டு வந்துட்டே என்னுடைய ரெண்டு குழந்தைகள் காரணமாக நா அந்த பிசினஸ் வாய்ப்ப வந்து விட்டுட்டே இல்ல இருந்தன்னா இன்னுமே வந்து நல்லா ஏர்ன் பண்ணிருந்திருக்கலா இப்ப அவங்களோட டையப்ப எல்லாமே வந்து கொறைஞ்சிட்டு நா அதுல இருந்து வந்ததுக்கு அப்புற ஒரு அமௌண்ட கொடுத்துட்டுதா உள்ள போய் தா இன்வெஸ்ட் பண்ணிதா வந்து பிசினஸ்னாலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாவா அது பிசினஸே நார்மலா நீங்க வீட் ல பண்ணாலு செரி வெ ளில பண்ணாலு செரி பிசினஸ்ங்கிற வார்த்தன்னா அதுதா அஹ் அப்டிங்கிற மாரி போயிட்ருக்கும் போது நல்லா எந் பண்ணே ரெடி கேசா அமௌண்ட் வந்துச்சு உடனே வண்டி புது வண்டியாவே எடுத்துட்டே இரண்டாயிரத்தி இருபத்தி மூண்ல புதுவண்டியாவே எடுத்துட்டு என்னோட சம்பளத்துல இருந்தா எடுத்தே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயொ அது ஏன்னா நா மொத மொத அலுவலகம்ன்னு வேலைக்குன்னு போகாம இந்த மாரி பிசினஸ்ல எறங்கி நானா சம்பாரிச்ச பணத்துல எனக்கு ஒரு வண்டி வாங்கிக்கிட்டே இப்ப அந்த வண்டிய பத்தி என்ன செய்தி ஒன்னு சொல்ல கருத்து பதிவு வந்த சொல்ல வந்தன்னா எல்லாரு இருசக்கர இரு சக்கர வாகனொ வெச்சிருக்காங்க தினசரி எல்லாரு போறாங்க பதினெட்டு வயசு பையனு போறாங்க எட்டு எட்டு வயசு பைய அஞ்சாவது படிக்கிற பைய மூணாவது படிக்கிற பைய முதற்கொண்டு வண்டி ஓட்டுறாங்க நீங்க இப்ப வந்து ஒரு அ ரசாங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஓட்டுநர் உரிமொன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க அது குடுத்ததுக்கு அப்புறம் அஹ் அவங்களுக்கானது வயது வயது வரம்பும் வச்சிருக்காங்க இந்த சிறிய குழந்தைகளுக்கு வந்து இந்த இருசக்கர வாகனங்களை வந்து குடுத்துடுறாங்கள அலட்சியமா இ பெற்றோர்களோட அலட்சியமா இல்ல குழந்தைகளோட ஆசைகளை வந்து நம்ம நிராகரிக்க கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துடறாங்களான்னு தெரியல அதே மாரி பாத்தீங்கன்னா பெரியவங்களும் பாத்தீங்கன்னாஹ் இப்ப வண்டி எடுக்கிறதுக்கு முன்னடி நான் ஒரு ஸ்கூலுக்கா இருக்கட்டும் நான் வெளியில போறேன் குழந்தை அழைக்க போறேன்னா ஒரு பத்து நிமிடத்துற்கு முன்னாடியே என்னோட வாகனத்தை வந்து நான் இரு சக்கர வாகனத்தை எடுத்து தொடச்சு பிரேக் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வந்து போட்டுருவேன் அதே மாதிரியேதான் என்னுடைய கணவரம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் தன்னுடைய வண்டிய வந்து சரி பார்த்து அதுக்கப்புறம் தான் வண்டியில கிளம்பங்க டைரக்டா வண்டி எடுத்து போட்டு உடனே ஓரு இடத்துக்கு கிளம்ப மாட்டோம் அதே மாரி தலைக்கவசம்மே இருவருமே அணிஞ்சுட்டுதா போறோம் எல்லாருக்குமே நடைமுறையான இது ஒவ்வொரு உயிரும் என்னுடைய வாகனமா சரி செய்யக்கூடிய முக்கியமான பதிவு இப்ப நீ வெளிய போறீங்கன்னா டெய்லிஉங்களுடைய வாகனங்களை வந்து சரி செய்வீங்களா இல்ல இந்த சாலை போக்குவரத்து நெரிசல் வந்து நீங்க எதிர் மாரி இடர்பாடுகளை வந்து இந்த சாலை பாதுகாப்பை மீறி போறாங்கள தலைகவசணியல அதி வேகத்துல போறாங்க இதனால வந்து பாதிக்கப்படுறது யாருன்னு நினைக்க ங்க உங்களுடைய கருத்து என்னது
கண்டிப்பா இப்போ நீங்க சொன்னதுக்கு வரிசையாவே வரே ஃபஸ்ட்டு அந்த கொழந்தைகள வந்து வண்டி எடுத்து ஓட்றதுன்னு சொல்னுல அது வந்து பெட்ரோல பெற்றோர்களோட தவறு பெற்றோர்களோட அலட்சியம் அப்டின்னு தா சொல்லுவே அவங்க வண்டி குடுக்கலனா இவங்க எடுத்துட்டு வர மாட்டாங்கள அவுங்க கேக்றாங்க ஆனா இவுங்ளுக்கு எங்க போனச்சு புத்தி அததா நா கேக்பே ஏன்னா நா பா நானு காலையில வேலைக்கு போவே ஆபிஸ்க்கு வேலைக்கு போகும் போது ஏ கூடையே ஸ்கூல் புள்ளைங்க நாலஞ்சு பேரு வந்து வாகனத்த வேகமா எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க பசங்க பொம்பள புள்ளைங்களு போதுங்க ஏ அந்த மாரி குடுக்குறாங்க என்னன்னு தெர்ல ஏன்னா நா படிக்கிற காலத்துலலா இது மாரி ஒரு நாலஞ்சு புள்ளைங்க வந்து வண்டி எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வந்தோன அங்க யார் வண்டி எடுத்துட்டு வராங்களோ அவங்க வண்டிய லாக் பண்ணிட்டு மறுநள் பேரண்ட்ஸ் வந்தர்ணு பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கண்டிச்சி அதுக்கப்றோ தா சாவியே குடுப்பாங்க கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க யார் எடுத்துட்டு வரது உங்ளுக்கு என்ன வயசு இத எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களோட அந்த ஸ்கூல் நிர்வாகத்துல சொல்லிடுவாங்க ஆனா இப்போ இருக்குற இதுல சொல்றாங்களா என்னன்னே தெரியல இல்ல வண்டிய வேற எங்கயாது போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறாங்களா என்னனு கண்டுபுடிக்க முடியல தைரியமா எடுத் த்து போறங்க இதனால எவ்வளவு விபத்துகள் நடைபெறுதுங்கிறது தெரிய மாட்டேங்து அது அவங்க பொறுமையாவு போக மாட்றாங்க ஒரு கெத்து காமிக்கிறோ அப்டின்னு சொல்லிட்டு வேகமாவே போறாங்க அப்டி இருக்கும் போது அது பேரண்ட்ஸ் தா மொதல மொதல் குற்றவாளினு சொன்னா அவங்களதா நா சொல்லுவே அவங்கள ஏன்னா குழந்தைங்களுக்குங்கிறது அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் இல்லாம இருக்கும் ஆனா பேரண்ட்ஸு இவுங்ளுக்கு நாலேஜ் இருக்க தானே செய்யுது அவுங்ளுக்கு குடுக்க கூடாதுன்னு தெரியு தெரியணு தெரிஞ்சிருக்கு தெரியணு அவங்க ஆனா மீறி குடுத்து வுடுறாங்கங்கும் போது அவங்க மேலதா தப்பு ஓகேவா அடுத்தது என்னொன்னு என்னா சொன்னீங்கன்னா வண்டி வாகனங்கள சொன்னீங்க இந்த பிரேக் எடுத்து பிரேக் எல்லா செக் பண்ணி பாக்குறது அப்டின்னு சொல்லிட்டு நா அலுவலகத்துக்கு நம்ப போறதுனால நா அத மேக்சிமம் ந பாக்குறது கெடையாது அப்பா தா ஏன்னா முன்னாடியே எடுத்து போட்டு வண்டியே எடுத்து போட்டுருவாங்க கீழ ஷெட்ல இருந்து வெளியில எடுத்து ரோட்டுக்கு போட்டுருவாங்க போட்டுட்டு அவங்களே தொடச்சி எல்லாமே பண்ணி வச்சர்றாங்க எனக்கு எங்க அப்பா இங்க இருக்கறதுனால அவங்க எப்போதுமே பண்ணிடுவாங்க நா இங்க முன்னாடி கல்யாணோ ஆகறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும் இப்ப கல்யாணோ ஆகி இப்பயு சரி எங்க அப்பா நா வந்து ஒரே பொண்ணு அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பொண்ணுங்கறதுனால எல்லாமே எங்க அப் அப்பா அம்மா எல்லாமே பண்ணிடுவாங்க எனக்குன்னு எனக்குன்னு பெருசா எந்த வேலையுமே கெடையாது சமைச்சு சாப்பாடு குடுக்கறதுல இருந்து அம்மா எல்லாமே பண்ணிடுவாங்க நா கெளம்பு போது டீ போட்டு குடுத்து டீ குடிச்சிட்டு எனக்கு தல சீவி வுடுறது வரையு எங்க அம்மாதா பண்ணுவாங்க
இப்பையுமா
நா முன்னாடி மட்டு அந்த கிளிப்ப எடுத்து சீவிக்கிறது மட்டு நா பண்ணுவே பின்னாடி பிண்றதெல்லா அம்மா தா பிண்ணி வுடுவாங்க அது மாரியே வண்டி எல்லா எடுத்து போடுறது அப்பா எடுத்து போடு வுட்ருவாங்க கொழந்தையு அவங்க பாத்துப்பாங்க எனக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையு இல்ல
ஒரு நல்ல பதிவு ஏனா அம்மா வந்து வந்து சொல்லுவாங்க ஆஹ் பெரிய பொண்ணாயி நம்ம ஸ்கூல் போற வரைக்கு தா வந் அம்மா வந்து ரட்டச்சட பண்ணி இந்த ரிப்பன்ல பூ போட் போவாங்க ஹா என் எனக்கெல்லா கூட சில அதுல வந்து நா சில இயக்கங்கள்ல வந் ஏ எங்கமாலா எங்கள விட்டு வெளியூ போய் இருந்தாங்க அப்பெல்லா கூட கவலப்பட்ருக்கே இப்ப நீங்க இப்பவு உங்க அம்மா தல பிண்ணி வுடுறாங்கன்னா உண்மையா வந்து நீங்க ஒரு அதிர்ஷ்டம் தா உங்ளுக்குக்கெல்லா உண்மே கெடைக்காது யாருக்கு இன்னமு அம்மா தல பிண்ணியுட் போறதுகிறது வந்து அம்மா அதா எல சாப்பாடுங்கிறது வந்து எல்லாருக்கு கெடைக்காது கஷ்டங்கள் ஒரு பக்கோ உங்க குழந்தைகள் ஒரு பக்கோ இருந்தாலு அ நீங்க வந்து இன்னமு வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு என்னைக்கா இருந்தாலு குழந்தை தான அந்த குழந்தை பருவம் மாறாமலே இன்னு மோ அவளுடைய நடைமுறைகள் வந்து அப்டியே இருக்கு
ஆமா அதே நா ஒரே பொண்ணுங்கறதுனால கொஞ்சோ சின்ன வயசுலந்தே செல்லோ எல்லாத்துக்குமே குடுத்து வளத்துட்டாங்க சோ இப்ப இனிமே நம்ம வந்து நம்ம தானே அவங்கள பாத்துக்கணு அப்டின் சொல்லிடுது அதா நா வெச்சுட்ட இங்கேயே வெச்சிருக்கோ நா நாங்களே பாத்துக்கலா அப்டிங்கிற ஒரு முடிவுலதா ஏனா அவுங்க என் கொழந்தையும் பாத்துக்கிறாங்க ரெண்டாவது நம்ம அங்க விட்டாலு தனியா இருப்பாங்க எங்க அப்பாவாலயு எந்த வேலைக்கும் போக முடியல ஒரு ஹார்ட் பெஷன்ங்கிறதுனால அதனால இங்கேயே இருக்கட்டு அப்டின் சொல்லிட்டு என் வீட்டுக்காரு ஒன்னும் பிரச்சன இல்ல அப்டின்ட்டாங்க பாத்துக்கட்டு இருக்கட்டு அப்டின்னு சொல்ட்டாங்க அதனால ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு
பரவால ஒரு நல்ல ஒரு குடும்போ ஏனா அம்மா அப்பா கடை சி வரைக்கு வந்து பொண்ணுங்க கூட வராங்ளா புள்ளைங்க கூட வராங்ளானா இப்ப புள்ளைங்க கூடதா அம்மா அப்பா இருக்காங்கனா பொண்ணுங்க கூட எந்த அம்மா அப்பா இருக்காங்க சொல்லுங்க அ ஒரு வேல புள்ள வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பாடு போடாம வெரட்டி விட்டுட் டு பொண்ணு வீட்ல இருக்கறவங்க அம்மா அப்பா கேள்விப்பட்ருக் இது என்னன்னா நீங்க ஒரே பொண்ணுங்கிறதுனால பரவால்ல உங்களுக்கு எல்லா இதுலயு வந்து சப்போட்டா இருக்காங்க ரொம்ப பெருமப்படக்கூடிய வி சியமா அப்பா கண்டி
கண்டிப்பா அதா ஆனா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அதே ஒரு பையன்லா இருந்தா உனக்கு செரமம் பாத்துக்க நீங்க நா திட்டுவே என்னன்னா நா ஒரே பொண்ணா இருக்கங்கிறதுனால எனக்கு நீங்க எனக்கு அந்த அண்ண தம்பி அந்த ஃபீலிங் எல்லா எதுமே இல்ல யாருமே இல்லங்கிறதுனால எனக்கு கவலையா இருக் கு அப்டின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுட்ருப்பே அதுக்கு அவங்க சொல்லுவாங்க அதெல்லா இல்லைன்னா பரவால்ல அந்த பாசம் உனக்கே கெடைக்குதுன் நெனச்சுப்போ அப்டின் சொல்லுவாங்க அதோட எனக்கு அந்த வார்த்தையோட இது அர்த்தம் என்னன்னு அப்போ எனக்கு புரியல இப்போதா எனக்கு அதெல்லா புரி யுது என்னன்ட்டு கண்டிப்பா இதே ஒரு அவுங்களுக்கு ஒரு பைய இருந்து இருந்தா அவங்க இந்த மாரி இருப்பாங்களா என்னங்கிறது எனக்கே கொஞ்ச சந்தேகந்தா என்ன
கண்டிப்பா பைய இருந்தா பைய சைடு மருமக பையனோட புருள்ள அப்டிதான் போயிருப்பாங்க நம்ம வந்அஹ் ந்து அதுல வந்து ஒரு நூத்துல ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லதா நீங்க வந்து இருந்திருப்பீங்க
கண்டிப்பா
ஆனா உண்மையே பரவால ஒரு பொண்ணுங்க போது ஒரு நல்ல ஒரு விஷய ஏன்னா எல்லாருக்கு கெடைக் க்காது இருந்தாலு உங்களுக்கு கெடைச்சிருக்கு இருக்க லைப் சந்தோஷமா இருக்கட்டும் அவங்களோட உடல் ஆரோக்கியமு நல்லாதா இருக்கட்டு கடைசி வரைக்கு அவங்கள வந்து அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்களோட இருந்து அவங்க நோய் நோய அப்டி இல்லாத ஒரு ஆஹ் வாழ்க்கையை வந்து இருக்கு இருக்க வரைக்கு நல்லபடியா வாழனு அவங்க
கண்டிப்பா அது மாரி ஏ பாட்டிய ஏ கூட தா இருக்காங்க எங்க அம்மாவோட அம்மா அவங்களு ஏ கூடதா இருக்காங்க அவங்க புள்ள இருக்காங்க அவங்க பிள்ளை கூடல்லா இல்ல அஹ் எங்க எங்க கூடதா இருக்காங்கப்ப அவங்களையு நாங்கதா பாத்துக்குறோ இப்ப அவங்களு வந்து சமைக்கிறது அ நீ இரு உனக்காக தோசை ஊத்தி எடுத்து நா உனக்காக இட்லி உத்தி ஏத்துட்டு வரே எங்க பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க எனக்காக அதெல்லா வ எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தோணுது கண்டிப்பா நம்ம ஏன்னா நம்மதா அவங்களுக்கு செஞ்சுடுக்கணு அவங்க வந்து நமக் வந்து ஏன்னா அவங்களோட அந்த கைப்பக்கு கோங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ருசியா இருக்கு சாப்டு போது
சரி அடுத்த அடுத்த அழைப்புல பேசலா சரி தோழி அடுத்ததுல பகிர்லா கண்டிப்பா ஆஹ்